தோழி ஆ நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ இருக்க தோழி தோழி நம்ம முதல் அழைப்புல பேசின மாதி நம்ம வந்து அந்த விபத்த பத்தி பேசிட்டு இருந்தோ இல்லையா
ஆமா
ஆ அத பத்தி கொஞ்சோ இன்னுமே தெளிவா பேசலா அப்டின்னு நெனைக்கிற தோழி
அ இப்ப விபத்து நடக்குறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒ ஒன்று வந்து மொபைல் ஃபோன்கள் இந்த தொலைபேசி அலைபேசி அழைப்புகளை வந்து நம்ம ஃபோன் அ அலைபேசி அழைப்புகள வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது தவிர் ர்க்கிறது மிகவும் நல்லது அப்படி அலைபேசி அழைப்புகள் வந்தால் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி விட்டு பேசி முடித்து விட்டு பின்பு வண்டியை எடுத்து செல்வது மிகவும் சிறப்பு ஆனா இப் இப்ப இருக்கிற யாருமே அத பண்றதே இல்ல ஏன்னா நமக்கு இருக்கிற நேரமும் இரு க்கட்டும் நேரம் நமக்கு கிடைக்கறது இல்ல சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு சென்றடையணும் அதே நேரத்துல அழைப்புகள் வந்தால் தவறாமல் அதைய எடுத்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகறோம் அப்படி இருக்கு இருக்கும் போது ரெண்டுத்துயும் நம்ம சமநிலை படுத்துறதுக்காக வண்டியும் ஓட்ட வேண்டியதா இருக்கு ஃபோனும் பேச வேண்டியதா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நீங்க சொல்ற மாறி பாத்தீங்கன்னாக்கா அது அந்த விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமாக கவனத்துல எடுத்துக்கணும் அதாவது நம்ம வந்து போக்குவரத்து காவலர்கள் எல்லாம் வந்து நின்னு ஒரு சில விஷயங்கள்ல்லாம் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் வந்து காதலயே எடுத்து இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பயணம் செய்யக்கூடியவர்கள் இல்லலைங்களா ஆனா அவங்க வந்து நம்மளுோடைய நல்லதுக்குதான் சொல்றாங்க ம் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள்னே போடு போட்டுறாங்க கைபேசி வைத்துக்கொண்டு பேசிக்க கொண்டே வாகனம் ஓட்டாதீர்கள் அப்பெ எல்லா சொல்லி போட்டிருக்காங்க ஆனா வந்து நம்ம கவனத்துல அதெல்லா எடுத்துக்கல அப்டின்றதுதா தோழி உண்மையான சியோம் இல்லீங்களா நம்ம வந்து பேசா பேச கூடாது அதாவது நம்ம நின்னு அ எப் எப்டியாப்பட்ட தொலைபேசியா இருந்தாலும் நின்னு நம்ம எடுத்து என்ன அப்டின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தா பேச போறோம் இல்லைங்களா அதிகபட்சம் ஒரு ஒரு ஐந்து நிமிடங்கள் தா பேச போறோ அதுக்கப்புற வந்து நம்ம நம்மளுடைய வேலைய பாக்க போறோம் ஆனா அத வந்து யாருமே வந்து பண்றது இல்ல தோழி ஆ ஏதோ ஃபோன் வருதா உடனே எடுத்து பேசிடுறாங்க உடனே அடுத்த செகண்ட் எடுத்து பேசுறாங்க அந்த கவன கொறவுல கொண்டு் வண்டி எங்கேயாவது விட்டு அவங்க அடிபடுறது இல்லாம மற்றவர்களுக்கு அந்த விபத்த ஏற்படுத்த இருக்கறாங்க அப்டின்தான் நா நினைக்கிறே
ஆமா இப்ப என்னன்னா இப்ப சில பேர் வந்து அவசரமான என்னன்னா வண்டியில போறதுனாலே பாட்டு கேட்டுட்டுதா அ போகணு அப்டிங்குற ஒரு எண்ணத்தோட வண்டிய ஆன் பண்ண வேகத்துக்கு நா ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க இப்ப வந்து பாட்டு கேட்க்கும் போது ஆகுது இந்த பாட்டு மட்டு தா அவங்களுக்கு கேட்க்கும் பின்னாடி ஹாரன் அடிக்கிறதா இருக்கட்டும் எதிரே வர வண்டி அந்த கவனம்ல்லா சுத்தமா அவங்களுக்கு குறைஞ்ச இதனால நிறைய விபத்துகள் நடக்குது
ஹ
நம்ம அதர் அப்பறமா மத்த ஸ்டேட்டுகள் எல்லா சொல்லணும்னா அ விபத்து நடக்கறதுன்னா கா ஓட்டுநருக்கு அருகில் வந்து டிவியோ இல்ல வே வேற ஏதாவது சாதனம் இருந்தால் அது ஓடாத மாதிரி இப்ப வந்து புதுவித கார்கள்லா அப்டித்தா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப புதுதா புதிதாக ஒரு கார் வருது அப்டின்னா அந்த கார வந்து நிறுத்தனா மட்டு தா அந்த அதுல இருக்கிற வீடியோ வந்து ஓடு இதே ஒரு கார நம்ம ஆன் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம்னா அந்த வீடியோ வந்து ஓடா அப்டி ஒரு வழிமுறைய வந்து இப்ப புதிதாக வர கார்கள்ல உருவாக்கிட்டுருக்காங்க ஏன்னா எடுத்துட்டு போறது அப்டின்னு இருக் கும் போது நெறைய விபத்துக்கள் நடக்குதுன்னு அரசாங்கமே இப்டி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இது வந்து ந நல்ல முடிவுன் நா வரவேற்குற நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நிச்சயமா இது ஒரு நல்ல முடிவு தோழி உண்மைய அதன் மாரி ஒரு விஷயங்கல நம்ம இருக்கூடிய அது வெளிநாடுகள்ல மட்டுமே இ செயல்படுத்தாம நம்ம இருக்குற கூடிய இடங்கள மு முக்கியமா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள அத பயன்படுத்தணு பாத்தீங்கன்னா சின்ன நம் ஆ சின் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டு பெரியவங்களா இருக்கட்டு எல்லாருமே இப்டிதா ஓட்றாங்க ஆ என்னென்னா
ஒரு ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம ஆ ஏதோ வண்டி ஓட்டுறோ அப்படின்ற மாதிரிதா ஓட்டிட்டு இருக்கறாங்க இப்ப நீங்க சொன்னா ஒரு முறை அப்டிங்கும்பொழுது அது ரொம்ப சிறந்த ஒரு முறையாதா தோழி நா கருதுறே ம் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்லா வந்தது அப்டின்னாக்கா எல்லாருக்குமே ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்து அப்டின்ற அதாது இப்ப வண்டி கா கார்ல தயாரிக்க கூடிய இடத்து இடத்துலயே இந்த மாரி ஒரு சூழ்நெலய ஏற்படுத்தனாங்க அப்டின்னாக்கா நிச்சயமா வந்துட்டு விபத்துகள் வராம தடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக் கு அப்டின் நெனைக்கிற தோழி
இது வந்து இந்த முறைங்கிறது அயல் நாட்டுல தா இது வந்து பயமு பயன்படுத்தி ட்ருந்தாங்க நடைமுறையில இருந்தது இப்போ நம்ம நாட்டுலயு இந்த நடைமுறைய கொண்டு வர ஆ ரம்பிச்டாங்க இப்ப புதிதாக வரக்கூடிய கார்கள் எல்லாத்துலயுமே இந்த ஒரு அந்த சென்சார் மூலயமா இத பண்றது அதாவது நா கார் வந்து ஓடிக்கொண்டே இருக்கு ம் போது ஆ வீடியோக்கள் பிளே ஆகாது அதே கார் நின்றுவிட்டால் வீடியோக்கள் பாட்டுகள் வந்து பிளே ஆகு அப்டிங்கற மாரி இப்ப புதுவித கார்கள் இந்த எல்லாத்துலயுமே பண்ணிருக்காங்க இப்ப என்னுடைய நண்பர் கூட இப்ப போன வாரம் வந்து இது மாதிரி ஒரு காரு எடுத்தாங்க அப்போதா எனக்கு அந்த என்னோட நண்பர் சொல்லு போதுதா ஓ இப்படியெல்லா நம்ம நாட்ட சிஸ்டெம் இருக்கா இப்டிலா வழிமுறைகள் இருக்கிறதா அப்டின்னு எனக்கே ஆசரியமாக இருந்தது தோழி கேக்கதுங்களா தோழி ஆ தோழி கேக்குதா